ஆஹ் வணக்கம் வணக்கங்க ரொம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நான் கொஞ்சமா நல்லா இருக்கேங்க நல்லா
கொஞ்சமா நல்லா இருக்கீங்களா நல்லதுங்க ஆக மொத்தல நல்லா இருக்கீங்களா அது
நல்லா இருக்குங்க உம்
ஆஹ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா
உம் இல்லங்க இதுக்கு மேல ஒன்பது பத்து மணி ஆயிடும் இப்பதான் கடைக்கே போயிருந்தோம் நான் சமான எடுத்து வைக்கித்துக்கிது நிறைய வேலை இருக்கு தண்ணி பூச்சிக்வைகணும் பிரிட்ஜில நிறைய வேலை இருக்கு ஆமா டிபன் வேற ஒருத்தர் வீட்டுக்கு போனோம் சாப்பிடறதுக்கு ஆனால
உம்
நாங்க இங்கங்க த எங்க வீட்டுகாரர் தங்கை வீடுயிருக்கு அங்க போவோம்
ஆஹ் ஆஹ் ஓகேங்க
உம்
இல்ல நீங்க இப்போ எங்க போயிட்டு வந்திங்க அதா கேக்கறிங்க இப்போ ஷாப்பு
இப்போவா ஷாப்பிங்ஆமா ஆமா ஷாப்பிங் போயிடுவந்தோம்
ஓ வெஜிடேபிளா
உம் உம் பாத்ரம்
ஓகே ஓகேங்க நல்லது நல்லதுங்க நல்லதுங்க நாங்க நாளைக்கு வந்து கோவில் போலானு பிளான் பன்னிரு
உம்
அதா ஐயப்பன் கோயிலுக்கு
ஐயப்பன் கோயிலுங்களா
ஆஅந்த கேரளாயிருக்குகலா அங்க ஆனா இப்போகோயிலே மூட்டு இருபாங்கே பட்யிருந்தலும் நாங்க போறோஅது எதனாலனு எங்களுகே தெரியல
ஆ கேரளாக ல்லான
ஆ கேரளாகு தா அப்டியே கேரளாவுகு போயிடு ஆனா கேரளாளையும் நாங்க சாமி மட்டும் பாகறதுகாக போகலா அந்த ப்ச் கீல ப்ச் அந்த அவுரு அவர் சன்னிதானத்துகு போயிடு நெக்ஸ்டே அப்டியே கேரளா அப்டியே ஒரு ரவுண்டு சுத்திகிடு அப்டியே ஆ மூணாறு அந்த மாரி பாத்துகிட்டு அப்டியே ஓ லாம்ட்டுே ச
ம்ம் செரி செரி நலது நாங் நல்லா போயட்டுந்த வயனு போயட்டுந்தா உங்காயாடுந்தன்
இலங்க சொல்லங்க சொல்லங்க
சொல்லங்களா நாங்க கேரளா கு போயிட்டு வந்தோம் ஒரு ரெண்டுனலக்கு முன்னாடி ம் அங்க வந்து வயநாடு
ஆ நல்லது நல்லது
படிறீங்களா ரெண்டு வருஷம் முன்னே எல்ஸ் சரி நீ சரிஞ்
கேள்விப்பட்டறங்க நிலச் நிலச செரி ஏற்பாட் அங்க இருக்குற ஊர் மக்கள் எல்லாரும் ம் இறந்து போயிட்டு ஒரு யானை ஒருய அந்த கதய எனக்கு தெரியுங்க அந்த ஏ ஒரு கோ பாப்பா மட்டும் அவங்க பேத்திய கூப்பட்டுன்னு காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க அந்த காட்டுக்குள்ள யான இருக்கும் அந்த யான வந்து அவங்க நைட் புல்லா மழ வரும் நைட் புல்லா அ ஒரு அந்த யான அவங்க ரெண்டு பேரும்யும் கூட நின்று காப்பாத்தி காலையில பாரஸ்டாரங்க வந்துங்கண்டு பே மீட் பண்ண மீ்ண்ண உயிர காப்பாத்துவாங்க
ம் ம் ஆமா ஆமா அந்த நிலச்சரிவு இடத்துக்கு அங்கே போயிட்டு தான் அங்க கண்ணாடி பாத பாதைக்கு போனது
அப்டிங்களா நல்லது
ஆமா இந்த கண்ணாடி போலாம் கேள்விப்பட்டுக்கிறீங்கள போ உள்ள கண்ணாடி மேலே நட இருக்கோமே
அது ஆனா அது நா கேள்விப்பட்டுருக்குங்க ஆனா அந்த கன்னியாகுமாரில இருக்கு அந்த
ஆனக்கா அது கன்னியாகுமாரில இருக்குது எல்லாம் எடுத் துலமேக்குறது லண்டன்ல இரக்குது அப்பறம் இங்க கேரளலா இருக்கு அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டோம் அந்த போய எல்லாம் நடந்துட்டு வந்தோம் நல்லா ஜாலியா இருந்தது
ஆஹ் நல்லது நல்லதுங்க
வந்திப் ஒரு காடு வந்ச்சு போம்போது கர்நாடகா வழியா போனே அங்க வந்து காரு உம் அங்க வந்து யானல்லாம் ந ய இந்து கிட்டிய பாத்தே யான ஒரு அப்பா யான அம்மா யான குட்டியான மூனையுமே
ஆஹ் நல்ல நீங்க சேஃபா வன்ட்டீங்களாங் அங்கிருந்து
ஆஹ் அங்க பா யான பக்கத்திலயே தான் இருந்துச்சு நாங்க பாத்துட்டே தான் இருந்தோ ஒரு குட்
இல்ல நீங்க அந்த மாரி நீங்க யான இருக்குற அப்ப பக்கத்துல போய் பாக்கலாம் கூடாதுங்க நீங்க
பக்கத்துல நாங்க ரோடுல அது ரோடுக்கு வந்தா நாங்க என்ன பண்றது ரோட்லயும் வச்சிருலாம்
நோட்டு நீங்க அவங்க இருகிற இடத்துக்கு நீங்க போனும்னது அது உங்க தப்புங்க
இல்ல ரோட்ல வச்சு ரோட்ல நாங்க அந்த வழியே போறமா அந்த வழியா நாம போறோமா ரோட்ல நம்ம என்ன பண்றது நம்ம ரோடு நம்ம போற ரோடு இது அது வந்து என்ன நம்ம என்ன பண்ணடியும் ஆஹ்
ண்ட போயிட்டு நீ குறு
இல்ல இல்ல அந்த பந்தி போர் வந்து நம்ம போற வழிதான் அது நம்ம போ எல்லாமே போவாள்கா மெயின் ரோட்லயே வெளிய வந்துச்சு அது அது வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தாண்டி தண்ணி குடிக்கு போவம் அதுக்கு போவோம்
ஓஓ ஓகே ஓகேங்க
ப்ப வெளிய வந்துட் சே அப்ப நாங்க ஏதாச்சுமா போயிட்டோம் எல்லாருமே நெறயபேர் ரோட்ல இருந்தாங்க
ஓ நீங்க எல்லாரோட முன்னாடி போய் நின்னீங்களா இல்ல பின்னாடியே நின்று பாத்
இல்லல்ல நாங்க போ போய் நாங்க தான் போய் நித்துந்து மத்தாவங்க யாரும் நிறுத்துவே இல்ல எல்லாம் போ அவுங்க பாட்டுக்கு போயினே இருந்தாங்க நாங்க பாத்துட்டு நீதிட்டோம் யானை மூணு யானை இருக்குது அப்பா என்னா அம்மா எனக் பெரிய பெரியாண ரெண்டு குட்டி யானை ஒன்னு அப்படின்ட்டு அதோட நித்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பா்த்தனேதாங்க எங்க வீட் ல எல்லாரும் அதுவே கிட்டு வருவாரோ என் பயமேடுத்துச்சு சீக்கிர எடுங்க எடு எடுங்க கார எடுங்கன்னா கூட எடுக்கல அப்படின்னு நின்னு பாத்னே இருக்காங்க அது ஒரு ஓரமா ஒண்ணு பண்லனா
நல்லது நல்லது
கண்ணாடி பக்கத்துலயே இருந்துச்சு
நல்லதுங்க நல்லதுங்க
நேர்லே பாத்தோ ஹ இங்க பந்தீபூர் போற வழில உம் உம் அது நல்லா கிளைமேட் ஒரு ஆறு மணி போல அதுல நல்லக் கரேன் கரடி
க கரடினா கருப்பாதாங்க இரு கும் எந்த ஊர்ல சேரிங்க சேரிங்க இல்ல வேற எங்கனா நீங்க கர உங்க ஊர்லலா வெள்ளயாருக
ஆஹ்ஹ இல்லல்ல எங்கூர்ல
இல்ல கரு கருப்பாதானுங்கே இருக்கு கரடி
டம் அதுக்கப்பறம் இது பாத்தோ மானல்லா நிறைய குட்டிய மானல்லா பக்கத்லே பாத்தோ
ஆஹ் நல்ல நல்லதுங்க மியூங்க ப்பா சூப்பர்ங்க நீங்க அதுதாங்க அழகா போய் பாத்து
உம் அதே போல போம்போது கர்நாடக வழி வரும்போது மைசூர் வழி
அப்டிங்ளா அது மைசூர்ல என்னா அந்த மைஸ் மைசூர்ல என்னன்னா மைசூர் பாக்குதா பேமஸ்னு சொல்வாங்க அப்டிதானே இல்ல நம்ம ஊர்லலா வந்து அந்த மைசூர் பாக்குன்ட்டு ஒன்னு
எங்கள ஏனா டைம் ஆய்ச்சு மூணு நாளாச்சு அங்கே ஒத்தர் ஒரு அண்ணா வேலைக்கு போரோ ஆமா ஒரு வேலைக்கு போறேன்னா வெள்ளிக்கிழமை வேலைக்கு பொய் ஆகணுன்றாங்க வியாழக்கிழமை நைட் பத்து மணிக்கு கிளம்பி டுனாக நை வே விடிய விடிய வந்து ஊர் சேர்ந்தோம் உம் வீட்டுக்கு வந்து ஒரு நால் மணி வந்து சேர்ந்தோம்
நல்லது நல்லதுங்க
டிராவல் வந்தோம்
சூப்
நனா அந்த மாரி நைட் டிரவல் எல்லா எனக்கு போறதுக்கு ரொம்ப பயம் கார்லலாம்
ஓ அப்டிங்ளா நல்லது நல்லது அந்த பயம் இருக்கணுங்க நல்லது நல்லது ஆமா நல்ல ஆமாங்க ஆமாங்க
என்ன பண்றது அவருபேரு தவரு வந்தோன தூங்கிட்ட என்ன பண்றது அப்பப்ப காபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களானு கேட்னே வந்தேன்
அப்டிங்ளா நல்லது நல்லதுங்க
நல்ல நம்ம டைவர் நம்ம தான் சேபா இப்போ சொல்லி கூப்பிட போனோம் அப்டின்னு ஆனா காபி குடிறதுனா குடிங்கன்ணா இல்ல வேணா வேணா வேணாங்க்கா வேணாங்க்கா அப்டின்ட்டு வந்துருவாங்க
ஃபுல்லும் பார்கிங் பண்ணி டீ சாப்பிட்டு
உம் அதனால தான் நாங்க கொஞ்சம் தூங்கிட்டு வந்தோம் ஆனா அப்புறம் ரெண்டு மணிக்கு முழிச் டன்
ஓ நீங்க மட்டும் தூங்கிட்டீங்க ஆனா டிரைவர் தூங்காம வண்டிய ஓட்
ஆஹ் நம்மள போல பட் டிரைவர் தூங்கிட்டா அவ்வளவுதான்
இது என்னங்க நியாயம் நீங்க தூங்கும் போது டிரைவரும் கூட தூங்கி
அப்றோ இன்னொரு இன்னொரு நாளு நாங்க பெங்களூர் போனக் மேரேஜக்கு அந்த டிரைவர் போகும்போது இங்கிருந்து ஆறு மணி கிளம்பினவரு அங்க போய் பத்து மணி பதினோ மணி ரீச் ஆனோம்
ஆஹ் எங்க பக்கத்து
ஃபங்க்ஷன் பாத்துட்டு பதின மணிக்கு பங்க்சன் பாத்துட்டு சொல்லுங்க சொல்லு பக்கத்தில ஃபங்க்ஷன் பாத்துட்டு ச அதாவது பதின மணிக்கு பங்க்சன்பாத்துட் பன்னெண்டு மணி கிளம்பனும் பன்னெண்டு மணிக்கு கெளம்பனுங்க ஒன்னு அம்பது கல வந்து சேர்ந்தாங்கன்னு பாத்துக்க மூணு மணி நேரடிராவல்லு
என்னங்க எதுலங்க வந்தீங்க
கார்ல தான் அவரு எப்டி தெரியுமா ஓட்டுறாரு அந்த ஆ இந்த பசெலாம் இங்குதில்ல என்னது ஸ்மாட் பஸ்
ஓ அதுல வந்தீங்களா
இல்ல இல்ல
இல்ல அதோட ட அதோட டிரைவரா அந்த வண்டியோட டிரைவரா
கார் டைவர் தான் அத்தவே பா அதுவே இத பண்ணி இது பண்ணி போனாருன்னா பாத்துங்க இருபது வண்டி அது மாரி கிராஸ் பண்ணி போனாருனா பாத்துக்க
நல்லதுங்க ஆனா நீங் சேஃபா வந்துட்டீங்களா வீட்டுக்கு
அதான் உயிர கையில புடுச்சுனக்க அதான் ஒசூர்ல இருந்து
நல்லது நல்லதுங்க
உம் அவரு போற ஸ்பீடுக்கு செமயஸ்பீடு உண்மைய வாழ்க் இல்ல அந்த மாரில்லாம் பாக் அவ்ளோ ஸ்பீடு அந்த மாரிஅதா சொல்றனே பன்னெண்டு மணி கெளம்புனங்க ஒன்னு அம்பதுக்கு வீட்டு வந்துட்டங்க விட்டரு வீடு எல்லாம் இறங்கி எல்லா ப பதான் ரெண்டு மணி
ஆஹ் ஆஹ் ஆஹ்
எவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு எவ்ளோ இது பண்ணாருன்னா பாத்தீங்க அவரு
இப்ப வேற எங்கேயாச்சு ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
பண்ண வந்தருன்னா பாத்துங்க அந்த அதே எவ்வளவு ஸ்பீட் போகும்னு தெரியு உங்களுக்கு. அதுவாவே இருவது பஸ் கிராஸ். பண்ணி ஆஹ வானையம்பாடி வரயு வன்ட்டாரு.
வேற லெவல் டிரைவருங்க அவரு.
உம். உம் ஆனா பயோந்தா அந்த மாரி டிரைவரு கூட்ன்னு போறதுக்கு அவ சேப்புன்தா கூட்டிட்டு போனோ அப்டிங்கு ஆனா இவ்வளோ பஸ்டா போவார்ன்னு நெனைக்கல.
அவரு டிரைவரு உங்க ரிலேஷனா எப்படிங்க.
அவரு இல்ல இல்ல அவரெல்லா ரிலேஷன் இல்ல.
இல்ல நீங்க டிரைவரா போட் ஆ டிரைவரா போட்டீங்க. அததா டிரைவரா போட்டீங்க .
ஆமா ஆமா.
ஆஹ ஓகே ஓகே நல்லது நல்லது.
ம் வெளிய போனா லாங் டிராவல் சார். திருப்பதி. அந்த மாதிரி எல்லா போனா அவரேதா கூப்டுவோ.
நல்லது நல்லதுங்க ஆனா அந்த இந்த ஆஹ நல்ல அதுதா வேணு அதுதா நம்ம. வேணு அது பொறுமையா போனாலு ஸ்லோ. அப்புறோ நம்ம சேப்பா வரணு.
உம்ம்.
இந்த ஹில்ஸ் மேல எல்லா போறப்போ மலை மேல எல்லா போறப்போ பாஸ்ட்டா போவாராமன இல்ல ஓரளவுக்கு லிமிட்டா போவாரா.
இல்ல அங்கால கொஞ்சோ கரெக்ட்டாதா போனாரு. அன்னைக்கு நைட்டு என்னமோ அவ்ளோ பாஸ்ட். டு வண்டாரு. ஒசூர்ல இருந்து தூங்கலனா பாத். த்துங்க.
நீங்க நீங்க தூங்கல்லையா.
நாலா தூங்கலா பின்ன அவரேஸ். பிரு வந்து அவர் எங்க போறரு ஏது. போராருன்னு. தெரியவேல்.
நல்லதுதாங்க நீங்க தூங்க. நாலதா அவரு அவ்வளோ ஸ்பீடா போய்ருக்காரு அன்னிக்கு. இப்பதா தெரியுதுங்க எனக்கு.
நா தூங்கள எங்க ஹஸ்பண்ட் தூங்கள மத்தவங்கலா ஒரளவுக்கு தூங்கிட்டாங்க. ஒருத்தரு வந்து தூங்கலியா கண்ணு மட்டு மூடிருந்தாரா அவர் போர ஸ்பீட பாத்து. அவர் போற ஸ்பீட பாத்து கண்ண மட்டும் மூடுனாறாம் ஏதோ ஒசூர் வந்தக்கன்னு இருந்தா ஊரே வந்துச்சு பண்றாங்க
நல்லது நல்லது
ம் அவ்ளோ அந்த மாதிரி டிரைவரெல்லாம் வச்சிண்டு இருக்கோம் வீட்ல ஊரில
நல்லதாங்க உங்களுக்கு அர்ஜென்ட் ஆபத்துக்கு அவர் போவரலாம் இல்ல மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போனா உங்களால போயிட்டு அங்க ரீச் ஆக முடியுமா அந்த மாரி ஆளும் வேணும் பொறுமையா போறவங்களும் வேணும் ஒரே மாரி இருக்குறவங்க
கேரளவுக்கு வந்து எங்க டிரைவரை கூட்டிபோனாம் அவரு வந்து கொஞ்சம்ஓரளவு கூட்டுவரு ரொம்ப ஸ்பீட்ல ஓட்டமாட்டரு நார்மலதான் ஓட்டுவாரு அவர் ஸ்பீட ஓட்டனாலே எங்க வீட்டுக்காரரு திட்டுவாங்க அதனால நார்மலாக ஒரு நள் தூக்கத்துல எப்டி ஓட்டினாரே தெரியலைபாவம் அவரு கண்ணை இப்டி இப்டி பண்ணு வந்தாரு ஐயோ அவருக்கே பாவம் தூக்கம் வந்த உடனே டீ குடிக்கிறீங்களா அப்டின்னு கிருஷ்ணிரி வந்ததும் டீ குடிக்கிறீங்களான்னு இல்ல வேணாம் வேணாம் ஒன்னும் கொஞ்ச தொலவு தானு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து வாணியம்படி வானியம்படியா நாற்றம்பள்ளி குடிச்சாங்க
ஓ நல்லது நல்லது நல்லதுங்க
ப கிட்ட வந்து கொஞ்சம் ஊரு கிட்ட வந்து குடிச்சாங்க அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம் நாலு மணிக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு